ஹலோ
ஆ சொல்லு ப்ரோ
லரா
தெரியிது டா
டேய் நார்மளா பேசுர மாரி பேசு டா
சரி சரி அது வந்து காமெடி பண்ரோனு வைடா
இந்த நவீன் பைய கூட அப்டிதா டா பண்ணா என்ன காலி பண்ட்டா டேய்
ஆ ஒனக்கு பேசறது பாரு ஒனக்கு தூக்க தா வருது
எனக்குல்லா டென்ஷன்னாவுது டேய் எனடா ஒனக்கு ஆச்சு நல்லா தான்டா இருந்தே
ஆஹ அவனவுடு ஒரு கார்த்தி தெரியுமா
ம்
பேசினியா அவங்கிட்டா
வேஹெ
ஆ ஹெ யாராருகுட நீ பேசுனா
நானா என் ஃப்ரெண்டு கிட்ட எது பூர்ண ஏச்சி இது மாரி பிரேம் கிட்ட
ஆ
அது எத்தது உங் கவின் கிட்ட ஆ சித்தப்ப கிட்ட ஒரு வார் பேஸ்ன அது கூட எவ்ளவு அவன் தா பண்ணா
ஆ
வண்டே மூனே நிம்ஷ தா பேஸ்னா
அவ்லோதா போட்டோ கட்பண்ணி லான்டு கட்பன்ட
இல்லயா பேயடா பேசலன்னு கே தா சும்மா அவளதா நம்மள அவ்ள கம்பர் பண்றது அவ்லோதா முஞ்சுச்சுன்ரா
ம் ம் அவனா மீன் புடிக்கிறேன்றா கப்பலோட்டுறேன்றா சுண்ணாமில சும்மிங் பண்றேன்றா ஐயயோ முடில்டா கார்த்தி
மீன் புச்சினுக்கரேன்றா நடுக்கடல்ல இருக்க ப்ரோன்றா இங்க வேற வந்து நெலமையே சரியில்ல சூறாவளில வர மாரி இருகுதுன்ட்ரா
ம் எப்ப நேத்தா
அயே அவ பண்றடாப்ப அவ பண்ணன என்னால முடிய முடில்ட பேசவே வெறுப்பாவுது
எங்ளால அந்த நவீன் பயன கன்ட்ரோலே பண்ண முட்ல டே போடே டே வுட்டே
ஆ அவ எங்க கலாய்க்றா அவன நா அவன தா போட்டு கலாச்சினுந்தே வெளையாட்டா ஃபன் பண்ணினு வச்சுன்னு
ம் ம்
ஆ
டே இப்போ டிஸ்பிளே மாத்துபா ல்ல எப்டி டிஸ்பிளே சொல்ட்டீங்ளா வாங்கின் வன்ட்டானா
இன்னது
டிஸ்ப்ளே
டிஸ்ப்ளே வாங்கிவன்ட்டாரா
வாங்கி வன்ட்டாரா
ஆ வாங்கியான்ட்டாரா
ம்
எங்க போறான் வேற தெரிலயே எங்க தம்பி வேற எந்தம்பி வேற எங்க போறானே தெர்ல டே இர்றா எ தம்பி இன்னு கடையே தொறக்கல அதுக்குள்ள வண்டிய எடுத்துன் போறா
ஏ பொறுமையா போ சொல்றா சாய்ந்தராமா கூட போ சொல்றா
டே அவ இப்ப கடயே தொறக்கலையாண்டா
இப்ப இல்லடா சாயந்தர்மா போ சொல்றா மெதுவா ஒரு நால் மணி அ அந்த டைம் போய் மாத்திட் வந்துனேக்ங்ளாண்டா
ஆ
நால்லா அப்டிதா போவே நா கிஷோர் லா
ஆ ஹே கிஷோர் வந்து இப்ப கட தொறக்கலடா
ம் ம்
கா அவ வந்து பூ ஃபஸ்ட்டு லேட்டா தா வந்து தொறப்பாங்க போல
ஆ
ஏ இவங்கிட்ட நா அத சொல்லவே இல்ல போல இவன் பாட்னு பைக் எத்துன்னு அவனு ஃபஸ்சு மீட் பண்ணத்து வன்ட்டா
அடா பாய்
ஆ அதே அவன அப்டியே வேப்மரத்தான்ட புட்ச்சி இப்டி திருப்பி ரிட்டன் அன்ப்ச்சுரா ஈஸ்வரங் கோய்ல் சந்துல நின்ருக்க போறான்டா
அப்டிலா இல்ல அ அதெலா போயிடுவான்டோ
டேய் கிஷோரு தம்பி சொல்ல சொன்னான்டா அப்றோ ஒரு ரெண்டு மணிக்கா அந் மாரி ஃபோன் பண்ற போய் மாத்தினு வந்துலான்டா
ம் ம்
ஆ சொன்னாரி
இப்போ ஒ தம்பி கிட்ட போய் சொல்னுமா
ஆ வேப்மர்த்தாண்ட வன்ட்டு இருக்றான்டா பைக் எத்துனு அப்டியே
அவ்ளோ ஸ்பி நீ இப்ப நீ வீட்டுக்கு வா வந்துனு போய் பாக்கத்துக்கு போய் இன்னோருத்தரு வந்த்னுக்ரியா
ஆமாமா அப்ப நீ வராத நா இட்னு வரத்துகு வந்துனு
ஏன்டா அந்த் மேரி பட்டா
பேசினேக்றா அதுதான்ன ஒங்கிட்ட அதுதான அது தானட உன்கிட்ட சொல்லினேகிரெ நானு அவன் பாட்டுக்னு போயினேகிறா
அப்பனா கடைகே போயிடுவான் போலகிது ஃபிஷ்சு மட்டன் இல்லன்னா
அஆண்டா வண்டாண்டா அவே வண்டா டிஸ்ப்ளேடி அது ஆயத்தி ஏழ்நூறுவா முன்னூறோ குத்து மாத்னான்டா
ஆ
அத் அது அவெ கீழ கூட பொல்ல எதுமே ஆவுல டிஸ்பிளே ஒரு ஸ்கிராச் கூட இல்ல திடீல்னு ஏதோ ஒரு வெள்ள இது மா ரி திடில்னு ஒரு லைட்டு மாரி எர்ஞ்சுது ஒர் எட்துல அவள் அவள்தா டிஸ்பிளே போயிச்ச கருபாயிச்ச
ம்
ந என்னா பண்றதுனு தெர்ல அதுலவேற அவன் வேற மூணு மாஸ்த்துக்கு ரீசார்ச் போட்டுவுட்டா
அய்யய்யோ சிம் அதநால உந்துல மாத்திவுட்டானா
புரில ஆ சிம்ம அப் சிம்ம அப்ற நா எத்து போட்ட ஏ போன்ல அவன் டே அந் சந்துலே வண்ட டா
எங்க சந்துலியா
வண்டடா அவன் அ அ அவன அம்ச்சுர்ற அப்டி
டே வண்டான் டா பைக்கு நித்திட்டு உள்ள வண்டடா பார்ரா அடாப்பாவி ஆ கேக்தெல்லட டேய் என்ட இப்ப இல்ல சாயிங்காலமாண்ட சொல்லு
அவ கிஷோர் கூட இங்க தா இருந்தா
ஆ கிஷோர்லா ஆப் ஏத்லயாமா
உக்கார்ரா
அடபாவிகளே
செம்ம ஃபன்றா தம்பி உன் தம்பி ஆனா இது வெயிட் பண்றா உன் தம்பி போன் பண்ட்டு போய் மாத்துனுங்றா என்னடா அதுதான்டா
அவன் கிஷோர்ட அப்றமா பண்ற நானு
அவ இப்போ ஒடனே போன் பண்றா ம்
நீ தள்ளி வாடா ஏன்டா டபுள் வயஸ் கேக்துறா
இப்ப
இ
தம்பி வேர ரெண்டு மணிக்குள்ள அவ வீட்டாண்ட வந்து கேக்ரா உன் தம்பி
ஆ
கேட்ரிங் போ
ஆமா
எங்க
இருடா டெஃபனட்டா பார்த்த படம்டா
புக் பண்ட்டு போறீங்ளா
ஆமா
நைட்டா
ஆ ஆ நைட்டு ஹப்பா அன்னைக்கு நாங்க போனுமே நீ வரலன்னையே
ம்
அன்னைக்கு மூணு கேட்ரிங்கா பாய்
நோ
நைட்டு போனுமா கால்ல போனுமா அப்பறம் நைட்டு அப்டியே
அங்கய அங்கய வந்தீங்க வீட்டுக்கே வரல
ஆஹா பன்னீர் நைட்டு வந்து பிரியாணி கேட்டரிங் முடிச்சுட்டு நைட் அப்டியே வந்த வீட்டுக்கு எங்கா ரெட்டில்ஸ்டா ஓய் பார்ரா அங்க வேற ஒரு இன்சிடன் நடந்துச்சுரா
என்னா
ஆ ஃபுல் ஃபுல்லா பொண்ணுங்கடா
ம் ம்
அதுல வேற ஒண்ணு வந்து பார்த்தனே இருந்தது ஒரு வாட்டி வந்து தண்ணி கேட்ச்சி பயங்கரமா இருந்துடா தேயா
ஆ
வந்து தண்ணி கேச்சி கிஷோர் நின்னுக்கரான் ஆ என்ட்ட வந்து தண்ணி கேச்சு தண்ணி வாட்டர் பாட்டில் வேணும் ரெண்டக்கு கேச்சி நான் கை காமிச்ச பின்னாடி அங் இக்குது எ எடுத்துக்கோங்க கை காமிச்ச ஆ அது வந்து திருப்பி பார்த்தா அவன் லைன்ல வக்கிறதுக்கு அந்த வேட்டர் கான்இதுவே தூக்கின்னு போயிட்டான் கேஸ
ஹ
ஆ அதுக்கப்பறோ உள்ள போய்ட்டு ரெண்டு இத்தான் வந்து குடுத்தேன் அப்பும் போலடா
ஆ
வெள்ள நின்னு பாத்துனே இருந்தது
ம்
திருப்பி வந்தது அது ஃப்ரெண்டு குப்டுன்னு கரெக்டா என்னாந்தே வந்தது
ஆ
என்னான் கேக் இங்க ஏதோ கேட்க வந்தது போல திடீர்னு என்னா கேக்க னே தெரியாம வாஷ்ரூம் எங்க ப்ரோ இருக்குன்னு கேக்க வந்தது
ஆ
அதுக்கு தெரியும் போல அது ஃபிரெண்டுக்கு என்ன எதுக்கு வருதுன்னே தெர்ல போல
ஆ
ஆ அது ஃப்ரெண்டு சொல்து ஏமகுமார்ப் பையன் என்னா பண்ணா வாஷ்ரூம் கீழ இருக்குது பாரு போன்டு அனுப்ச்சி விட்டான்
ஆ
போயிருச்சு டா அது ஏதோ கேட்க வந்தது போல என்ட்ட
ஆ ஆ
ஏய் பயங்கரமானதுரதுடா‌ அது எப்டி சொல்றது பல பல பல பல பலனு எதோ பாலிஷ் போட்டா மாரி இருந்தது
ம்
அவர் வெளில நின்னு வேற பாத்துனே இருந்தார் இது என்னாச்சு ஒரு அண்ண அந்த கேட்ரிங் இன்சார்ஜ்ல ஒரு அண்ணா வந்து வீடியோ எடுத்து தர சொ சொல்லிருக்காங்க போல சாப்பறவங்க
ஆ
அவரு எடுக்க முடியாதுன்னு என்கிட்ட கூடுத்துட்டாரு எனக்கு எடுக்தெரியாத்டா ந எத்துக்குடுறான்ட்டு
ஆ
அந்த லைன்ல போனா இந்த சைடு பத்து பேரு அந்த சைடு பத்து பேரு ஃபுல்லாவே கேள்ஸ் தாண்டா
இது கேம்ராவா இல்ல ஃபோன்லேவா
ஃபோன்லடா
ஆ
அப்டியே பாத்துனேந்திது அப்டி நா பாட்னு எட்த்து குத்துட்டு வந்து நின்ன
ம்
ம் வந்து சான்சே இல்ல
என்ஜாய்மெண்ட்டா தெரியு
டேய் கேல்லா சிவசங்கர
சித்தப்பா டேய் சித்தப்பா சித்தப்பாலா கேகதான
மொத்த பேருமேடா மொத் து பேருமே அந்த கேட்ரிங்ல மொத்தோ ஒரு அம்பது பேரு கிட்ட வந்திருப்பாங்கடா அந்த பங்க்ஷன்கா ஜாலியா இருந்ச்சு நைட்டுதா ஜாலியா இர்ந்து பிரியாணி வேறியா சாப்புட்டு ஜம்முனு வந்தோ நானு ஏமகுமாரு கிஷோரு உங்க தம்பி சித்தப்பு நல்லாதா இருந்துச்சு கால்ல வந்து எருநூறு பேருக்கு ஃபா பதுனோரு பேரு கேட்றிங்கு
அ இப்பவு பதுனோர் பேர்தான நீங்க அஞ்
ஆ ஆ நாங்க அதுல அஞ்சு பேரு டேய் அது கம்மியாதா டேய் என்னடா அது ஒரு பந்தியே எர் அ நூ த்தி நாப்பத்து நாலு பேரு
ம்
ரெண்டு பந்தி போட்டு முஞ்சே போச்ச மதியானமு கேட்ரீங் இர்ந்தது அவுங்கள்து நைட்டு ரிசப்ஷனு கால்ல மேரேஜு மதியான்த்துக்கு சொல்ட்டுக்குறாங்க போல
ஆ ஆ நா
ஆனா அதுக்கு வந்து அவனுங்ளே செஞ்சுட்டானுங்க நாலு பேர்தானா அதுனால செஞ்சுட்டாங்களா அதுஸ் செஞ்சிருந்தது நல்லா இருந்திருக்கு அது இன்னு கம்மிடா நூரே பேர்ரா ஒரு சின்ன டிரம்ல ஒயிட் ரைஸு
ஆ
ஆ அது செஞ்சிர்ந்தா நல்லா இருந்துருக்கு ஆனா எல்லாமே நானூர் நானூருவா பெட்ரோல்க்கு தனியா எர்நூர்வா குட்த்தான்
எர்நூர்பா குட்த்துர்வானா
அ ஆஸ்
ம்
நல்லா தா இருந்துச்சு
அங்க நைட்டு போனிங்ல அதுவு நானூர்பா குட்த்தானா
அது எல்லாமே நானூர்தாண்டா ம் ம்
பரவாயில்லயே
அந் சைடு வர்து எல்லாமே கிட்டகைல தாண்டா சொல்றான் அவன் இதோ வேப்பம்பட்டு ஆவடி இருவது கிலோமீட்ரு அந்த டிஸ்டன்ஸ்தா வருது ரெட்டு ஹில்ஸு
ஆ இப்ப அமேசான் போதுல்ல நீ அ
அமேசான் ஐ டி பிளாக் ஆய்ர்ச்சு என்து நான் நின்ட்டன்டா எப்பியோ நின்ட்டன்டா
எப்படா போயிர்ந்தான இருந்த ஏதோ டு ட்ரிப்பு போய்ட்டு அப்போ கூட போனனாங்க பசங்க
ஒரு நாள் போனே அவ்ளோதா
ம்
அதோட நின்டே செரி நா ஒரு மூணு நாள் போயிட்டு ஆ ஹ அப்பில்லா இல்ல நா அதுக்கப்பறோ ஒரு நாள் போனேல அதுக்கப்பறோ ஒரு வார கேப் உட்டே
உ ஆ
நானே நிக்கறதாதா இருந்தே நானு ஒரு மூணு நாள் போயிட்டு ஒரு வருஷோ ரீசார்ஜ் போட்டுர்லா போட்டு நின்னுல்லா பாத்தே
ஆ
அதுக்கப்பறோ போறதுக்கு ஒரு மாரி இருந்ததுடா நடந்துகினே இருக்கணு கால் வேற வலிக்குது
ம்
ஆ அதனால வந்து போல செரி நா பண்றே ஆ பண்றா நீங்க
சேரி சேரி
ஆ